கம்சிச்சிங்க
டர் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சிஸ்டர் என்ன பண்றீங்க
நான் நான் சமையில முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் ஆஹ் சாப்பாடு வடிக்க கேட்டிட்டேன் சிஸ்டர் ரொம்ப ஒரே வயிற் ஒரே புண்ணா இருக்குது நாள இன்னைக்கு தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெரு சாதம் வடி கட்டிட்டேன் தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரொம்ப உடம்புல சூடாயிடுச்சு தோழி
ஆமா தோழி இப்போ வெயில்னால ரொம்ப சூடா இருக்கு இப்போ வயிறு கூட அதிகமா இருக்கு இப்போ நான் வந்து ந கூட முட்ட கொழம்பு செஞ்சு சாப்பாடு வடிச்சுட்ட அவ்வளோதான் ஆசி சிம்பிளா செஞ்சிரலானு வெளில முடியல கிச்சன்ல நிக்கவே
சரிங்க சரிங்க தோழி வீட்டுல எல்லாரும் நலமா
எல்லாரும் நலம் சிஸ்டர் நீங்க உங்க வீட்டுல எல்லாரும் நலமா
எங்க வீட்டுல எல்லாருமே நலம் நலமா இருக்காங்க அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிற வெயிலுக்கு இந்த சளி இரும்மல் எல்லாம் அதிகமா ஆகுது அது பத்தி நீங்க என்ன நினைக்க
என்னன்னு தெரியல சிஸ்டர் இந்த வாட்டி இதான் வெயில்க்கு கூட ஜலதோஷம் இவ்ளோ இருக்கு
ஆஹ் இப்போ எனக்கு என்ன எனக்கு என்ன தோணு தோணுது அப்படின்னா இந்த நம்ம பழங்கள் இப்ப சாப்புரொம் இல்லையா மாம் மாம்பலம் அதுல நிறைய இந்த மருந்து சேக்கறாங்க இந்த சுண்ணாம்பு மரதெல்லாம் சேர்க்கறாங்க இல்லையா அதில நம்ம மாம்பழம் இல்ல இப்போ பாத் பின்னனா இது இந்த வெயிலுக்கு தான் இந்த மாம்பழமே வருதே அதுல என்ன பண்ணுவெ அது கொஞ்சம் சுனாப்பு இதெல்லாம் இது பண்ணி இந்த வளர்க்குறாங்க அதனால இந்த நல்லா பழுத்து போகுது அது நம்ம இப்ப எடுத்துக்கிறதுனால நம்மளு க்கு இந்த புன்னு மாதிரி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்
கண்டிப்பா இருக்கலாம் தோழி ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாமே அதுவாவே வளர்ச்சி வளருது இல்ல எல்லாத்தமே கெமி கள் போட்டு ஏதாவது மருந்து போட்டு தான் அவங்கவுங்க இது பண்றாங்க ஏன்னா முன்னெல்லாம் வந்து நேச்சுரல்ல எல்லாம் நல்லா இருந்துச்சு வெயிலும் இந்த கட்டத்துக்கு தான் வரும் அஹ் வெயல் நமக்கு மழையும் இந்த கட்டத்துக்கு தான் இருக்கும் குளிர்காலமும் இந்த கட்டத்துக்கு தான் இருக்கும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அந்த மாதிரிதான் இருக்கும் இப்போ அதிகமா இருக்கு எல்லாமே வெயில் கூட உடம்பியே இதாகற மாதிரி வெயில் இருக்கு இப்போ அதனால எல்லாமே நமக்கு வந்து கெமிக்கல்லு ஃபுல்லா இந்த மாதிரிதா வருது எல்லா ஃப்ரூட்ஸ்சும் இவன் இந்த வெஜிடபிள்ஸ் கூட நேச்சுரலா வர மாட்டேங்குது கங்கது இப்ப அதனாலயே இப்ப எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம அதிகமா ஜல் தோஷம் வயித்தல புண்ணு என்னென்னமோ வருது இப்போ அதிகமா இருக்கு சிஸ்டர் இதெல்லாம்
ஆமா கரெக்டா சொன்னிங்க நீங்க எதா இப்பொபா கொழந்தைங்களுக்கு கூட நம்ம அப்டியே வாங்கிட்டு வந்து வெறு தண்ணில கழுவி குடுக்க கூடாது இப்ப நம்ம என்ன பண்ணணு அப்டின்னா இப்ப ஒரு மஞ்ச தண்ணில இந்த மாரி என்ன பண்ணு நல்லா கழுவி பசங்களுக்கு கொஞ்ச நேரொ அந்த தண்ணி லியே அது கொஞ்ச பழங்களெல்லா ஊறவிட்டு அதுக்கப்றமா நம்ம எடுத்து நம்மளு சாப்பன்ணு கொழந்தைங்களுக்கு குடுக்கணு அந்த மாரி நம்ம உணவு எடுக்கும் போ து அதுல என்ன ஆகுன்னா அதுல இருக்குற அந்த சுண்ணாம்பு அஎல்லாம் பறந்து எதா து இருந்துச்சுன்னா கூட அதெல்லா தண்ணி எடுத்துரு அப்பொ நம்ம அது சாப் கூடும்போது நம்மளுக்கு இந்த உடம்புக்கு இந்த மாரி கெடுதல் வராதுன் நா நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நானு இதேதா நினைச்சே தோழி இப்ப ஏனா பசங்கெல்லா சாப்புறாங்க அதுல என்ன இருக்கு எது இருக்கு எதுவ்மே தெரியாது நமக்கு அதுல ஒரு தண்ணி வச் ச்சு ஒரு மஞ்சதூள் போட்டு அதுல கழுவி எல்லாமே செஞ்சா நமக்கு ரொம்ப நல்லது அது முழுமையா போதா இல்லயானு தெரியாது ஆனா கொஞ்சமாவ்து கொஞ்சொ அ இதுவா இருக்குன் ம் எனக்கும் தொலுது தொனுது தோழி
ஆமா கரெக்டா சொன்னீங்க நீங்க அதே மாதிரி பாத்தீங்கனா இந்த இப்ப இருக்கிற வெயிலுக்கு இந்த ஜொல் இந்த ஜலதோஷொம் பாத்தீங்கனா ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ பாத்தீங்கனா நம்ம வை ற்றுல ரொம்ப அதிகமா சூட்டு இருக்கு இப்ப மூகுல பாத் தீங்கனா தண்ணி போயிட்டேருக்கு இரும்பலு இந்த சளி காய்ச்சல் இந்த மாரி வந்துட்டேருக்கு எப்டி யனா இப்ப நம்மளுக்கு மழ டைம்ல வர ரோ இல்யா அந்த மாதிரி இப்போ வெயில் டைம்ல வந் துருக்கு இது வயிற்றுல இருக்குற இந்த சூட்டெல்லா அப்டியே கழு வி அப்டியே ஜல தோஷமா வர்து தோளி அதுகு நம்ம எந்த மாரி உணவுயில்லாம் எடுத்துக்கலாம்னு நீங்க நினக்கிறீங்க
இப்போ நமக்கு வயித்துல வந்து சூடா இருந்தா கூட ஆனா நமக்கு மேல் யுத்தமா வந்து ஜலதோஷம் இருக்கு அதனால நம்ம வந்து ப் ச் ஒரு கூலிங்கா னல வெஜிடபுள்ஸ் எடுத்தா கூட அது எனகு கொஞ்சமாவது நமக்கு சளிக்கு கூட இ இது ஆகும் எஃபெக்ட் ஆகும் ஆனா நம்ம அது எடு டுக்காம விட்டா கூட நமகு ஒடம்புக்கே ரொம்ப கெடுதல் நம்ம என்ன பண்ணுனுமோ ரெண் ட்டுமே எடுத்துக்குணும் இப்போ ஜல்தோஷத்துக் க்கு ரசம் ரொம்ப நல்லது நம்ம ஜலதோஷ க்கு ரசம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வயித்துக்கு குளிர்ச்சி குடுக்குற மாதிரி ஆ வெஜ்டேபுள்ஸ் எல்லாம் பாத்து எடுத்துக்கலாம்
கரெக்டா சொன்னீங்க அதே மாரி இப்ப வயிற்று வயிற்று புண்ணு ஆறதுக்காக இப்ப நம்ம மன மனத் தக்காளி கீரை அதல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோ அப்டின்னா அது நம்ம வயிற்றுக்கு நல்லது இப்போ நம்மளுக்கு ஜலதோஷ இரு அ நம்ம அது எடுத்தா வயிற்றுக்கு புண்ணு ஆறரும் இப்போ நமக்கு ஜலதோஷம் புடிக்காது அதே மாரி இந்த வெந்தயம் கூட நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சுமா ஒரு பத்து வெந்தயமு தண்ணில ஊற வ வச்சிட்டு நைட்டே நம்ம என்ன பண்ணனு காலயில வெறு வ த்தற ஏ எர் மார்னிங் நம்ம யெந்த உடனே முதல்ல குடிக்கறது அதுவா இருக்கணு தோழி அது பாத்தீங்கன்னா நம்ம வயிற்றுல்ல இருக்கற அந்த சூட்டு தன்மை அந்த வயிற்றுல இருக்கற அந்த புண்ணுல்லாம் தாருத் துக்கு ரொம்பவே உதுவியா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜலதோஷ கூட அதிகமா புடிக்காது ஏனா அதுல இப்போ வயிற்றுல குளிர்ச்சி தரதுக்காக தன்மென் ரொம்ப அதிகமா இருக்கு அதுனால நம்மளுக்கு ஜலதோஷம் புடிக்காது இப் இப்ப இதுவே நம் ம இளநீர் எந்த மாரி எடுத்துக்கிட்டோ அப்டின்னா நம்மளுக்கு ஜலாதோசமோ புடிக் புடிக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது கூட இப்போ நம்ம ரெண்டுமே இருக்குதுனால நம்ம ரொம்ப பார்த்து உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதே மாதிரிதான் பண்ணனும் ஏன்னா எனக்கும் இப்போதான் ஜலதோஷம் போச்சு எனக்கு கூட இந்த வெயில் காலத் த்துல ஃபுல்லா வெயில்னாலே எனக்கு உடம்பே கொஞ்சம் சரியில்ல வயிற எல்லாம் ரொம்ப சூடாயிடுச்சு வெளி ஓட்டமா
எல்லாருக்குமே எதே பிரச்சனையா இருக்கு தோலி இப்போ
இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி என் என் குரலே இப்போதான் கொஞ்சம் மாறிருக்கு அந்த மாரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த வாட்டி வெயிலுக்கு
ஆமா தோலி கரெகட்டா சொல்லிங்க இந்த வாட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு எப்பவுமே வர விட இந்த வாட்டி ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாருக்கும் குமிழ் இப்போ இப்ப மருத் மருத்துவர்கிட்ட போறவங்க எல்லாருமே இதேதான் சொல்றாங்க வயிற்ல ரொம்ப இந்த மாரி புண்ணா ஆகுது சாப் சாப்பட முடியல எதுவுமே முழுங்க முடியல ரொம்பவே ஜலதோஷமா இருக்கு அப்படின்றாங்க வயித்துல சூடு இருக்குன்றாங்க எல்லாருமே இதே ஒரு பிரச்சனையாதான் இப்போ மருத்துவர் கிட்ட போறாங்க அதனால மருத்துவர் என்ன சொல்றாருன்னா இப்ப இருக்கிற இந்த வெயிலுக்கு அந்த மாரி ஆகுது இப்ப நீங்க எது எடுத்தாலும் உணவு எது நம்மளுக்கு நல்லது அந்த மாரி உணவுங்க எடுங்க நம்ம இஷ்டத்துக்கு இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் இதெல்லா கொஞ்சம் இப்போதக்கு நம்ம இது எடுக்காம இருக்கறது ரொம்ப நல்லது தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏன்னா ஐஸ் கூட நமக்கு சூடுதான் அது நமக்கு கூழ் இல்ல அது வந்து நமக்கு
இல்ல தோழி இது ஆமா ஆமா தோழி நீங்க சொல்றது சரிதா இப்போ அது நம்மளுக்கு குளிர்ச்சி தராது ஆனா அது நம்ம தொண்ட கட்டிக்கும் அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குறதுனால அதுல நம்மக்கு ரொம்பவே தொண்ட கட்டிக்கோ
கண்டிப்
அது எடுத்துக்க கூடாது அது சொல்லுவாங்க அதுவும் ஒரு விகையான இப்ப சளி மாதிரிதான் இப்ப தொண்ட கட்டிச்சுன்னா நம்மளால சரியா உணவு சாப்பிட முடியாது
அது உங்களுக்கு கொ அஹ து தொண்டைய கூட கட்டும் அண்ட் உங்க வயிற கூட கொஞ்சம் சூடாக்கி விட்ரும் ரெண்டுமே செய்யும் அதனால அது இல்லாத அது மட்டும் இல்லாம குளிர்ச்சியான உணவுகள் அது கூட எடுக்காம இருந்தா கூட இந்த ஜூஸு இந்த மாரி எடுத்தா கூட அந்த மாரி ப்ராப்ளம் வரும் அது கூட கொஞ்சம் கம்மிய ஆக்கிட்டோனா ரொம்ப நல்லது அதே மாதிரி வெயிலுக்கு இ இப்போ ஆம்ளைங்க எல்லாம் வெளில போய்ட்டு வராங்க அவங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கும் சூடு தன்மை ஏன்னா அவங்க பைக்ல போறாங்க ரொம்ப திமா அவங்களுக்கெல்லாம் மோர்ல வந்து வெந்தயம் போட்டு குடிக்கணும்
ஆமா கரெக்டா சொன்னீங்க
போனாங்கன்னா அவங்க காலையில கொடுத்திருனும் ராத் ரில கொடுக்கக் கூடாது காலையில குடுத்தா அவுங்க வயிற்றுக்கு ரொம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அவுங்களுக்கு அந்த சூடு கூட சரியா தெரியாது
நம்மளுக்கும் அது சாப்பிணும் தான் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றது நம்மளுக்கு இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கறதுனால அது ச அது எடுக்க முடியல இதே மாரி பாத்தீங்கா மா எனக்கு இப்போ ரொம்ப சளி இருக்கு க்கு ஆனா வயி நைட்ல ரொம்ப சூடா இருக்குந்தால இப்ப நறைய பேர் என்ன சொல்றாங்க வயிற்றுல புண்ணு இருக்கு இல்ல வயிற்றுல சூடு இருக்கு அப்டின்னா இந்த சாத்துக்குடி ஜூஸ் குடிக்க சொல்றாங்க ஆனா அந்த ஜூஸ் குடிச்சா எனக்கு ரொம்ப சளியாகுது
எல்லா ஆகும் அது ஆகதான் செய்யும் கண்டிப்பா
ஆஹ் ஆமா தோழி ஏன்னா அதுடா இப்ப எனக்கு ஜொரம் வந்துச்சு இப்ப போற ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாரி டைபாய்ட் ஜொரம் வந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா நறைய குளிர்ச்சியான அஹ் இது எடுத்து எடுத்துக்க சொன்னாங்க அது பாத்தீங்கன்னா ஆமா குளிர்ச்சியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சித்தல அப்புரம அந்த ஜொரம் சரியாயிரும் அப்டின்ட்டு சொன்னாங்க ஆனா அது என்ன ஆயிடுச்சு எனக்கு முதல்லயே எனக்கு இந்த சளி இருந்துச்சு அது குடிச்சு குடிச்சு எனக்கு இன்னும் அதிகமா ஆகிடுச்சு தோழி
ம் வெயில் நாள்ல ரொம்ப பா பாத்துருக்கணும்னு தோழி
ஆமா கரட்டா சொன்னிக தோழி நம்ம பேசினது உங்ககிட்ட பேசுனது கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் தோழி சரிங்க தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் நாம் மறுபடியும் நான் உங்களுக்கு வக்கிறேன்
ஆஹ் கண்டிப்பா தோழி சரிங்க தோழி நன்றி வணக்கம்